இது அப்பறோ
ஆஹ் கேக்குது கேக் அதான் சொல்லிருந்தீங்க இல்ல அந்த ஸ்லாங்க் பத்தி கொஞ்சோ மாறு ஆஹ் கரெக்ட்டு தா ப்ரோ அது ஸ்லேங்கு கொஞ்ச மாறு நம்மளுக்கு கொஞ்ச புரியறதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஆ மீனிங்லாம் சேம் ஒன்னாதா இருக்கும் பட் வந்து அவங்க பேசுறது அந்த விதம் தா வேற மாதிரி இருக்கு
அத நம்ம வந்து அஹ் ஒரே வேர்டு அங்கிள் பெரியப்பா பெரியம்மானா ஒரு வேர்டுல ம்ச் நம்ம இப்ப பேசுறது ஆ மாமா ஆ அத்தை அதேதா சிம்பிளா இருக்கு பட் ஆனா தெலுங்குல வந்து டீப்பா போனோம்னா அவுங்க வந்து கொஞ்சம் வேர்டு டிஃப்ரெண்ட் ஆ சொல்லுவாங்கல்ல ஒரு பெரியம்மா பெத்தம்மா அப்படின்னு சொல்லுவோ அத கொஞ்ச அவங்க வந்து ஆமா அவங்களுக்கு பெத்தம்மானு ஆ ஒருத்தர் இருந்தா பரவால்ல அவங்க இன்னொரு அம்மா இன்னொரு த்தவங்க சின்னவங்கல்லா பெரியவங்கலா இருந்தா அது கொஞ்ச வேற மாரி போ
நம்ம நம்ம வந்து ஆ நம் அதுதா நம்ம கொஞ்சோ தமிழ் தெரிதுனா நம்ம அது கொஞ்ச இது டிப் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம தெலுங்கு வந்து அது சேம் தா நீங்க சொல்ற மாரிதா நீங்க சொல்ற மாரி சேமா தா இருக்கு அந்த படத்துல பாக்கறதுக்கும் நமக் பேசுறதுக்கு கொஞ்சோ டிஃப்ரன்ஸ் நிறையவே இருக்கு பட் வந்து நம்ம பேசுறது வந்து ஓரளவு புரியு இங்க சிட்டில இருக்கிற தெலுங்குஸ் தா நம்ம பேசறது ஆனா
ஆமா ஆ அதா எப்படின்னா ஹைபிரிட் ஹைபிரிட் ஏன்னா தமிழு வந்து பேசுறதுனால அது வந்து அப்படிதா வருன்றாங்க
எனக்கு எதுதெரியல ஆ ஆ ஆதா இப்ப ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா அங்க வந்து பேசுவாங்க ஆனா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்றங்கன்னா அந்த ஹார்தடாக்ஸா இருப்பாங்க லா ம் நிறைய பேரு வந்து நம்ம பேசுறத் தா பேசு பேசுவாங்க க சில பேர் வந்து அந்த ஆச்சாரியமா இருப்பாங்க அப்படின்னுவாங்க அவங்க வந்து நல்லா பேசுவாங்க ஆ இந்த மாதிரி அந்த தெலுங்கு ஓட்
படத்துல வர மாரி அந்த ராயல் பேலஸ் பேலஸ்லாம் இருக்கு ஆமாங்க
இங்க
அத நீங்க அந்த ஆந்திர பக்கம் பாத்துருக்கீங் ங்களா ரொம்ப ப பெரிய பெரிய ஆளு பெரிய கவுண்டருங்க மாரி இந்த ஆ
ச அவங்க எல்லாம் இருக்காங்க பெத்தியாச்சு கவுச்சு அதா வந்து அவங்க வெள்ள வேட்டி அவங்க வந்து ஆ கேக்குதுங்களா
ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சப்பா உனக்கு ரொம்ப சவுண்டுங்க
கேகுத ஃப்ரோ
ஆ இப்போ கேக்குது ஃப்ரோ
ஓ நீங்க அது எங்க தாத்தா வந்து அவங்களோட தா பேசுவாரு
ஆமா ஆமா
அதிகமா எங்க தாத்தா வந்து எப்படின்னா எங்க தாத்தா ஒரு வியாபாரி வியாபாரி
ஆமா எங்க தாத்தாவும் அப்படியே அவரும் அந்த ஆசன் அந்த கர்நாடக பக்கம் இந்த பக்கம்லம் இருதானால அவங்க ஒரிஜினல் பேசுவாங்க அந்த சேம் ஒரிஜினல்
அதாது ஆஹ அந்த சேல்ஸ் சேல்ஸ் நிறைய பண்ணுவார
ஆமா ஆமா அவங்களுக்கு ஹிந்தி கூட தெரியும் ஹிந்தி அந்த ஆமா
சில பேர் பேச மாட்டாங்க எங்க தாத்தாக்கு வந்து அவ்வளவா ஹிந்தி பேசுனா புரியும் ஆனா பேச தெரியாது அவருக்கு
எங்க தாத்தாவுக்கு வந்து ஹிந்தி பேச தெரியு மா கன்னடம் பேச தெரியு தெலுங்கு இந்த ஒரிஜினலு பேசு தெரியு நம்ம கிட்ட பேசுற அதுவு தெரியும் ஏன்னா அவருமே வெளியே அவ நீ ந்த மரிலாப்பர இந்த துணி வியாபாரம் செய்றவங்க தா
அவரு நா சொல்றது வந்து உங்க வுங்க தாத்தா வந்து துணி வாபாரி எங்க தாத்தா அப்டி கிடையாது எங்க தாத்தா எப்டின்னா பேரம் பேசுறவரு இப்போ ஒரு மார்க் கெட்டு போனா மாடு மாடு எல்லா விப்பாங்கள
ஆமா
அந்த மாட்ல்லா வி்க்கறதுக்கு வந்து வந்து வெல பேசுவாங்க வெலை பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இந்த மாரி ஒன்னே என்ன காசு இருந்ததுன்னா அவுர் என்ன பண்ணுவாருனா அந்த மாட வாங்கிடுவாரு காசு குடுத்து வாங்கி ஒரு இருவது நாலு பத்து நாள் வந்து வீட்ல வச்சு வளர்த்து அப்புறமா வித்துருவாரு அவருக்கு லாப வர்ற மாரி இப்ப வந்து ஒரு மாடு வந்து அவ ரெண் ஆஹ் ஆஹ் இப்போ ஒரு ஒரு மாடு இருக்குன்னா அது ரெண்டு லட்ச சொல்றானா அவங்கிட்ட பார்க்கின் பண்ணி ஒண்ணு அறுவதுக்கு ஒன்னு எழுவதுக்கு வாங்குவாரு ஒன்னு இருவதுக்கு வாங்கி ஒரு பத்து நாள் இவுரு வீட்டு வீட்ல வச்சு பத்து நாள் இவுரு வளப்பாரு பத்து நாள் இருவது நாள் இல்ன்னா ஒரு மாச சோள தட்டு அப்புற வந்து ர ரெண்டு பத்து த்துக்கு ரெண்டு இருவதுக்கு ரெண்டு முப்பதுக்கு வித்துருவாரு
பர
அந்த மாரி வந்து லாபம் சம்பாதிப்பாரு அந்த மாரி வியாபாரி அவரு அதுனால வந்து மோஸ்ட்லி வந்து வியாபாரிஸ வந்து நெறய பேர் செட்டியார்ஸ்லாம் கூட தான் இருக்கு போவங்க ஏனா அவங்களுக்கு வந்து உதவுல அதுனால இவுங்க பேசுற வியாபாரம் வந்து அவங்களுக்கு உதவும் எப்டி எப்டி சுத்தியும் ஏனா அவங்க வாங்கறதா இருந்த எதனா ஒரு பொருள் வாங்கறாங்கனா ஒரு வியாபாரியை பக்கத்துல வச்சுக்கனாங்கன்னா அவங்களுக்கு இன்னு ஈஸியா இருக்கும்
வித் அந்த இது அத இந்த கோழி க்கிறது ஆடுவிக்கிற இடத் டதுல பாத்தீங்க வச்சுக்கோங்க அப்டியே கும்ப கும்பலா இருப்பங்க ஆனா என்ன பண்றாங்கனே தெரியாது
ஆமா வாங்கிட்டு போயிட்ட நம்மளுக்கு ஒண்ணு தெரியாது ஆனா அதுல நேக்கு தெரிஞ்ச வந்து இந்த வியாபாரி தான் அந்த வியா யாபாரி தெரிஞ்னாலய அவுங்க வந்து கவுண்ட் லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்கொ வந்துட்டு எங்க தாத்தாவ கூப்ட்டு போவாங்க வந்து பேசி விடு வியாபார பன்ட்டு அதுக்கேத்த மாரி இவரு நிறைய வியாபாரத்துக்கு போறதுனால மார்க்கெட்டுக்கு போறதுனால இவருக்கு இன்பூயன்ஸ் எப்டினா நிறைய பேர் தெரியும் அவக்கு கான்டெக்ட் நெறய பேரு வருக்கு இவர்கிட்ட கேட்டே நிறய பேர் செய்வாங் ணா இந்த மாதிரி வாங்கலாமா இவளோக்கு கொஸ்குடுத் வாங்கிருக்கேன் நானு இவளோ காசு து வருத்தா இந்த மாடு இவர்கிட்ட வாங்கியிருக்கே இவர்கிட்ட வாங்கனா நல்லா இருக்குமா இருக்காதா அப்டினு சொல்ட்டு நெறய பேர் கேப்பாங்க அந்த மாரி எங்க தாத்தா
இ இப்ப மாடு மாரி நீங்க கோழி அந்த கோழி வளர்க்கறது எல்லாமே அங்க வளக்
ஆ எல்லாமே கோழி மாடு அ ஆடு ஆடு தா மோஸ்ட்லி வாங்குவாரு அவுரு
ஹ் எங்க வீட்ல வந்து எங்க அ பாட்டி அந்த டைம்லனா ஆடு ஆடுதான் ச்சு வச்சு மேய்ச்சங்க அந்த வச்
தாத்தா சொல்லுவது ஆடு வந்து ஒ ஒரு இருவது ஆடு இருந்தா வந்து அது ரெண்டு லட்சோ இருக்க மாரி கை இல்ல அது வந்து ஆடு வந்து சொத்து மாரி நடமாடும் சொத்து மதிப்பா அத நன்டா பாத்துக்குனு அப்டின் சொல்லுவாரு என்ன அவுரு குட் ரொம்ப புடிக்கு அது அவர் எப்டினா அவுரு அனிமல் லவ்வர் மாரி அவுரு இந்த ந்த மாடு ஆடு கோழி அதலா வந்து
செரி
அத வந்து ரசிச்சு ரசி ச்சி செய்வாரு ஒவ்வொரு இது அது அவுருக் புடிக்கு நோய் நோய்பட மாடல்லா இருக்கு அத வந்து என்ன பண்ணுவாங்க வியாபாரிங்கள் கம்மியா குடுப்பாங்க‌ அது வந்து இவரு வாங்கி வி த்துனு வந்து நோய் கிளியர் பண்ணி, புதுசா ஒரு ஆர் வித்துருவாரு இவுரே வெச்சபார்
சேர் சேரி
ப்ப எதனு ஆடு மாடு எதன்னு இங்க இந்த சென்னைல இருக்ற எடத்துல இல்ல எ
ஹலோ கேக்குதுங்ளா?
ஆஹ் இப்பதா கேக்குதுப் அதுவு ரொம்ப ஸ்லோவா கேக்குது என்னானே தெரில புரோ
வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ, என்னான் தெர்ல அது சிக்னலு எரர் நெனகிறே
இல்ல இல்ல அதல்லா இருக்காது அப்டி இருந்தா ஒருத்தருக்கு இருக்கூ போறுது ப நீங்க பேசுன நல்லா கேட்டு என்து கேக்கலனா பரவால்ல கரெக்டா அதே சேம் டயத்ல உங்குளது கேக்கதில்ல, உங்களது கேக் அ ஸ்லோவாயிடு என்து கேட்காது அது மாரி இருக்கு
அதா என்ன கதன் தெர்ல அதா ப்ரோ இல்ல இல்ல நாங்க வந்து ரெண்ட் இருக்கோ இப்ப இருக்கிறதுல ரெண்ட் இருக்கறனால ரெண்டல் வந்து ஹவுஸ் ஓனர்லா வளக்க விட மாட்டாரு நாங்க ஒரு சின்னதா ஒரு டாக்கி ஒன்னு வள்த்தோ பப்பி அ அது வந்து வளத்ததுக்கு அப்புறோ வந்து என்ன சொன்னாருனா இல்லப்பா ரெண்ட்டு இருக்கறே ஓனர் என்ன சொன்னார்னா இல்ல நாய் எல்லா வளக் கூடாது நாட் அலோடு அப்டின்டாரு
ஏ நாய ஓ ஓனரு ஒரே எட வீட்டுக் மேல இருக்காரா
ஆ ஆமா பக்கத்திலயேதா இருக்காரு ஓனரு எங்க வீடு பக்கத்துலதா அது இல்லாம கீழயு இருப்பாரு ரெண்டு வீடு ரெண்டு வீடு ஓனர் ரெண்டு ரெண்டு வீட்லருக்காரு மேலயு ர்காரு கீழியு இருக்காரு அதனால அவுரு பாத்துட்டார்னா அந்த மாரி வேணா வளக்காதீங்க யானு வளத்ததில்ல யாரு வீ ட்ல நம்ம வீட்டுல வந்து நாய் எல்லா செட் ஆவாது, அவங்க சொல்லுவங்க சில பேர் வந்து ஓகே ஓகேன்னுவாங்க, சில பேர் பிரச்சன இல்ல அப்படின்னுவாங்க சில பேர் வந்து ஓனர் இர்க்க மாட்டாங்கல்ல, ஓனர் இருக்காத
ஆஹ் அந்த மாதிரி எடத்துல, அ அ அந்த மாரி வீடுதா வேணு ஏனா, நாங்க இருக்குதெல்லா அப்படித நாங்களு நாய் பேசலாமா இந்த ஓனர் வந்து பக்கத்துலயே இருக்க கூடாத் தூரமா வா இருக்குணு
ம், அப்போ வந்து நம்ம ஓனருக்கு தெரியாம வளத்துட் போயிர்லா அவரு ஒண்ணே தெரியாது பெருசா அத வந்து இப்ப ஓனர் பக்கத்தில இருக்கறனால அவர் என்ன சொல்றாருனா இல்லப்பா எங்க வீட்டுக்கு வந்து நாய் ராசி இல்லப்பா
அவர் வீட்டுக்கு ராசியில்லா தா நம்ம
ஆஹ் நம்ம என்ன பண்றது அதுக்கு செரி அவர் ஓனருன்றனால நம்ம போய் பொறுத்து போ வேண்டி தா இருக்கு வேற என்ன பண்றது இல்ல உம் நம்ம எதுவு சொல்ல முடியாதுல அஹ் அதுதா விட்டுட்டோ அஹ்
கரண்ட்
இல்ல இல்ல அதெல்லா வந்து ஓனர் தா அது பில் ல்ல அவரே போட்டு குடுத்துருவாரு செப்ரேட்டா கைல எல்லா குடுக்க மாட்டாரு வந்தா ஒரு மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் பைவ் ஹண்டரட்ல இருந்து டூகே வரு
ஓ உங்களுக்கு அவ்ளோ வருமா மந்த்லிக்கே க எ எலக்ட்ரிசிட்டி பில்லேவா ஆனா இப்பதான இது இருக்குல்ல இப்போ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீனு சொல்லீனா கூட உங்களுக்கு அவ்வளோ வருதா என்ன ஏ சி எல்லா யூஸ் பண்றீங்களா என்ன வீட்டுல
இல்ல ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீனா இப்போ வந்து நாங்க இருக்கிறது வந்து ஒரு பில்டிங் மாரி ஓகேங்களா அந்த பில்டிங்ல வந்து நாங்க வந்து ஒ ரு பத்துல இருந்து பதினைஞ்சு குடும்போ இருக்குணு அதுல வந்து வந்து ஹண்ட்ரட் யூனிட் ஆஹ அப்பாட்மென்ஸ் மாரிதா ஹண்டர் யூனிட் ஃப்ரீனா யாருக்கு அண்ட்ரட் யூனிட் ஃப்ரியா தருவாரு எந்த
அது எல்லாரு வீட்டுக்கு தானா
எல்லாரு வீட்டுக்கு‌ இல்ல இல்ல இல்ல மீட்டர் பாக்ஸ் வந்து ஒன்னுதா இருக்கு கீழ அதனால வந்து மொத்தமா சேர்த்து அந்த அந்த ஹண்ட்ரட் யூனிட்ட் அவரே யூஸ் பண்ணிப்பாரு அதா ஓனர் ஓனரே யூஸ் பண்ணிப்பாரு ஹண்ட்ரட் யூனிட் அவருக்கு இது நா அவரே யூஸ் பண்ணிப்பரு மித் சம் வந்து எவ்வளவு ஓடுதோ நாங்க க கற்ற வேண்டியதா இருக்கும்
அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பட் ஆன எல்லா அபார்ட்மெண்ட்னா எல்லாருக்கும் தனியா தா கொடுப்பாங்க அதா ஒன்னுத்தலயே கொடுத்தா அது எப்படி வரும் நீங்க மீ மீடர் பாக்ஸ் தனியா தான இருக்கும்
மீட்டர் பாக்ஸ் தனியா தா இருக்கும் பட் வந்து ரீடிங் அவரை எழுதி அவரே கட்டுற மாதிரி இருக்கும் ஓனரே கட்டுற மாதிரி இருக்கும் கரண்ட் பில்லு மொத்தமா சேர்த்து ஆமா நம்ம ரெண்டட் கட்டணும்ல்ல அப்போ குடுடுத்தடணும் அதது எல்ல சேர்த்து
மாச ரென்ட்டு எவ்ளோ வருது
மாச ரென்ட்டு ரொம்ப ரென்ட்டு கம்மிதா இங்க வந்து ஒரு எயிட் நைன் கே வரு ரென்ட்டு
அதே கம்மியா ப்ரோ அதுவே அதிகந்தான இப்ப ஃபேமிலி எத்தன பேர்ருக்கீங்க
அனா ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கொ தா இருக்காங்க ரெண்டு பேர்ருக்காங்க ஆ அப்பா அம்மா நானு எங்க அண்ண ரெண்டு பேரு மொத்தொ ஃபைவ் மெம்பர்ஸ் திருக்கோ அதோட சேத்து எங்களுக் வந்து அதா அந்த கரண்டு பில்லோட சேத்து எயிட்லந்து நைன் கே வந்துரும் ப்ரோ ஒன் மண் த்ரி இல்லெல்ல நாந்தா நாந்தா லாஸ்ட்டு நாந்தா கடசி பைய நாந்தா காலேஜு போயிட்ருக்கே செரி பார்ட்டி எனாதுனா ஜாப் கெடக்கு அப்டி சொல்ட்டு தேடியிருக்கும் ப தா எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது எனகு தெருஞ்சவ்ங்க அதனாலதா இது ஜாப் வாங்க செரி ப்ரோ டைம் முஞ்சி சின் நனகிறே திருப்பி நானே கால் பண்றே
மொத்தொ எத்தன் முஞ்சிருக்கு நாலா அஞ் மூனா
இல்ல சரியா தெரில ப்ரோ மூணுதா முஞ்சிருக்கு நனகிறே ஆ